ஹலோ வணக்கம்
வணக்கம் என்ன பண்றீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லார்க்கே பசங்க தூங்கிட்டாங்க வாழ்க்கை எப்படி போவுதுன்னு சொல்ல முடியாத ரேஞ்சுல பொய்கிட்டு இர்க்கு
நேத்துதா ஸ்டேட்டஸ்ல பாத்த ரொம்ப ஜாலியா இருந்தீங்க
நா ஸ்டேட்டஸ் போட்ருந்தனா
ஓ அது வேற ரம்யாவா
ஆம்மா அவுங்களாருக்கு நா கெடயாது
செரிங்க மேடம்
ம் இன்னிக்கு ஒரு டிஷ் ட்ரை பண்னெ
என்ன ட்ரெஸ்சு டிஷ்க்ஷூ
உ களி ராகி ராகி களி
அஹ
அம்மா ராகி கூழ் செய்வாங்க நல்லாருக்கு ராகி கலிய வந்து அவுங்க பாட்டி தா செய்வாங்க
சரி நம்ம யூடியூப் பாத்து செய்வோ செஞ்ச ஆக்சுலா வந்து ரெண்டு பாத்த ஒன்னு வந்து ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி இன்னொன் வந்து ஒரு கப் மாவுக்கு ரெண்டர கப் தண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு சுடு தண்ணி வச்சு அத கலக்கிட்டு குக்கர்ல வச்சு விசில் குக்கர்ல வச்சு விசிலுக்கு தா ரெண்ட்ர கப் தண்ணி போல நான் செரி எதுக்கூ வந்து கம்மியாக தண்ணி வச்சுருவோ ரெண்டர கப் தண்ணி வச்செ
சரி
ரொம்பல்ல லைட்டா தண்ணியா இருந்துச்சு ரொ தண்ணியா இல்ல ஆக்சுலா அது ஆற ஆற கெட்டியாய்டுச்சு
ஆம்மா
அது ஆனா வந்ட்டு அதா இன்னு கொஞ்சொ தண்ணி கம்மி பண்ணிர்ரந்தா நல்லான்ருக்கும் போல ஃபஸ்ட்டு ட்ரை இன்னிக் அம்மா வேற மீன் கொழம்பு வச்சிருந்தாங்களா
ஓஹோ
சேரி நல்லாருக்கூ சுலா இது ராகி களிக்கி கருவாட்டு கொழம்பு அப்டி இல்லன்னா அந்த மல்லாட்ட சட்னி தா ரொம்ப நல்லாருக்கூ செரி மீன் கொழம்பு வெப் கொஞ்சோ ஹெல்தியா சாப்டுவோமே கால்லா வலிக்குலே டெய்லியு நடந்து பண்ணா ஃபிப்டி ஃபிப்டி தா செஞ்சத் அந்த அது என்ன சொல்லுவாங்க டெக்சியர் வந்து கொஞ்சோ மாறி போச்சு
நா இது வரைக்கு அத ட்ரை பண்ணது இல்ல
ம் ம் எனக்கு என்னன்னா என் தம்பிக்கு குடுக்கல பெருசா நானு அவன் வந்து ஆனா ஒரு ஒன்ரை வயசு வரைக்கும் அந்த சத்துமாவ வந்து களி மாறி நல்லா கிண்டி கொஞ்சோ நாட்டு சக்கர போட்டு நெய் போட்டு அப்டியே ஊட்டி உட்டுருவ சூப்பரா சாப்புடுவா அது சாப்பற்ற வரைக்குமே என் பையன் நல்லா இருந்தா அது வேணா அது வேணான்னு எப்ப ஸ்டாப் பண்ணானோ அதுல இருந்து அவன் கொஞ்சோ வெயிட் கேயினே இல்ல
இதுதா வாழ்க்கை பிரச்சனையாவே இருக்குங்க
அட போங்க அ சரி பொண்ணுக்காவது குடுப்போன்னு பாத்தா என் பொண்ணு எனக்கே டஃப் குடுக்கறா
பெண்கள்னாலே அப்டி தானங்க
ம்
கொஞ்சோ நல்லா ஃபாஸ்ட்டா இருப் பாங்க சின்ன வயசுல கொஞ்சோ அராத்தா இருப்பாங்க பெருசானதும் அவங்க ஒரு குடும்பத்த எடுத்து நடத்துற அளவுக்கு ஒரு வல்லமை வாய்ந்தவங்ளா ஆயிடுவாங்க
ம் ம் உங்களுக்கு எப்டி போகுது லைஃப்பு
அது பாட்டுக்கு போதுங்க
போட்டு ம் போட்டுங்க முடியலங்க நீங்க
எத சொன்னாலு குத்தோன்னு சொல்றாங்க சே ரிங்க நா பேசவே இல்ல தியான நிலைக்கு போயிட்லான்னு இருக்கேங்க
போயிருங்க
நானு என் கணவர் ரெண்டு பசங்க
எங்க போ போறீங்க எங்க போ போறீங்க
தியான நிலை
தியான நிலையில எப்டி பசங்க கணவர்ல்லா வருவாங்க
அதுதாங்க தியான நிலைக்கு போகலான்ற பட்சத்துலயே தியா தியான்னு சொன்னாலே என் பொண்ணு அம்மான்னு கூப்ட்டு எங்கமா இருக்கன்னு கேட்டற்றாங்க
ம்
ஆனா போகணுங்க டெய்லியு நல்லா மூச்சு பயிற்சி பண்ணனு இந்த மாறி ஏதாவது ஒ ரு ஆன்மீகத்துல மனச ஈடுபடுத்தலான்னு போகுணுன்னு நெனைக்கிறே
அட போங்க அதெல்லா முடியாதுங்க இவங்க வா இவங்க வளர்ற வரைக்கு நம்ப ஆன்மீகம் ஆன்மீகத்தெல்லா நோக்கி போகவே முடியாது
இதுல மனசு ரொம்ப அமைதிய எதிர்பாக்குதுல்ல முடியல அப்டின்னு ஒரு கட்டத்துல சொல்லிட்றோ
ம் ம் ம்
என்னக்கு ரெஸ்ட் வேணு அப்டின் ன்ற மாரி ஒடம்பு சொல்லுது ஆனா கால் ஓடிக்கிட்டேருக்கு
அட போங்கெங்க இன்னிக் அதேதா ரெண்டு பசங்க தூங்குறாங்களே கொஞ்சொ கண்ண மூடுவோ கேக்கல கேக் கேக்குதுங்ளா
அரும்யா கேக்குது
அதா ரெண்டு பசங்க தூங்குறாங்களே கொஞ்சொ மரு கேக்
குதான்னு போது சத்தமா பேசுறீங்க
ம்
அப்பற பேசுறப்போ வாய்ஸ் கேக்க மாட்டதுங்க
இப்பொ கேக்குதுங்ளா
இல்லங்க
ப்போ
பின்னாடி ஒரு சத்தொ கேக்குதுங்க
என்ன பண்றதுங்க ரெண்டு கொழந்த வச்சுருக்கோ அப்புடிதாங்க இருக்கு
வச்சுருங்க யாருங்க வேண்டான்னா கஷ்டப்பட்டு நீங்க தா பெத்தீங்க வச்சுகுங்க
முடியலங்க முடியல கையக்காலல்லா வலிக்குது யாராவுது கொஞ்ச நேரொ பாத்துக்கோங்களே அப்படின் குடுத்துட்டு தா வரே இருக்கும் போ பாத் த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கும் போதே இப்படி ருமே இல்லன்னா நம்ம நெலைமையல்லா நெனச்சு பாருங்கள
அதெல்லா எப்பயோ நெனச்சிட்டே
ம் ம்
ஆனா முடியல
ம்
ஒலகத்துல ரொம்ப நல்லவஙளா வாழ்றது ரொம்ப கஷ்டொம்போல
ஏ நல்லவங்களா வாழணு அவங்கவுங்க இருக்கற மாரி அவங்கவுங்களுக்கு நம்ப இருந்துட்டு போக வேண்டியதா
மனசு கேக்க மாட்டுதேங்க
ஏங்க ரொம்ப எத்தன நாளைக்குங்க எத்தன நாளைக்கு இருக்க முடியு நம்ப நல்லவங்களா இர்ந்தாலு நம்மள நல்லவங்களா இருக்க விட மாட்டாங்க முதல்ல என்ன சொல்றீங்க உண்மதான
நா பாட்டு உக்காந்துருந்தாலு போறது தா போற அந்த நாய கொஞ்சொ சீண்டி விட்டுட்டுப் போயன்ற மார் தா பண்றாங்க
என்னப் பண்றது
இப்பல எதுலியு தலையிடுறது இல்ல பேசற்து இல்ல மனசு சம்டைம்ஸ்சு கேக்க மாட்டுது பொலம்பி யார்கிட்டயாது தள்ளிக்கிடலாம்மா அப்டின்னு யோசிக்குது
தெனைக்குந்தா தள்றீங்க பொலம்பி அப்பயுமா உங்ளுக்கு மனஸ் ஆற்ல இன்னமு
டெய்லியு இப்பல்லா அப்டி பேசற்து இல்லிங்லேங்க
நம்மள தா ஒரு ஆ ஒரு ஹேப்பு வந்து ஆப்பு வச்சிருச்சே நம்ம பேசறதுக்கு
எதுக்கு
ம்
விட்டுட்டே நா உண்டு எ வேல உண்டு இப்ப ஆக்சுவலி வந்து பேசவே முடியலங்க யாருக்கிட்டயா பேசுனா னாலே எனர்ஜி கம்மி ஆயிருது அப்டியே போய் கொஞ்சோ கண்ண மூடி உக்காந்து தண்ணி குடிச்சிட்டுகப்றந்தா மைண்ட்டு ஒரு நிலைக்கே வருது
ம் நால்லா ஓட்ற நதி அது ஏதோ சொல்லுவாங்களே
ஓட்ற நதி போற போக்குலயே தண்ணி போற போக்குலயே போயிட்டு இருக்கே என்ன பண்றது
அந்த காலத்துல சாப்பாடு நல்ல மனுஷங்க நல்ல எண்ணங்க அவங்க வெலைய வச்சு சாப்ட்டது நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோ சாப்புட்றோமா நல்லாதா இருக்கோமா இப்டின்றது கொஷ்டின் தெனமு தோணுது
ம் ம் ம் ஓ பாருங்க என் பையனுக்கு ஒரு நல்ல ஸ்நேக்ஸ் குடுத்து அனுப்புறே எ தக்கு பாத்தா நமக்கு நல்ல ஸ்நாக்ஸா குடுத்தனிப்ச்சா அவனுக்கு சாப்ட மாட்டேங்கிறா நல்லாக மொறு மொறு மொறும் சாப்டணு அப்டின்றா
நம்மளுக்கே தோணும் போது கொழந்தைங்களுக்கு தோணுல்ல
ம் ஆனா ஏதாவது கொஞ்சமாவது ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு ஒ ஆரோக்கியமான ஒரு ஸ்நேக்கு குடுத்தமிச்சோ அப்டின்னு ஒரு நிம்மதி இருக்கணுல்ல காலைல தா ஏதோ எழுந்திருக்றோ அறக்க பறக்க கெளப்பி வுட்றோ எதோ சாப்ட்டது சாப்டாமாதோ உட்றது சரி அந்த ஒரு ஸ்நேக்கு ஒன்னு ஏதாவது ஒரு ஹெல்த்தியா சாப்ட்டா அப்டின் இருந்தா சந்தோஷோ மா இருக்கும் அதுவுமே வந்து வேண்டா எனக்கு க்ரன்ச்சியா வேணு மொறு மொறுன்னு இருக்கணு
என்னெல்லா மொறு மொறுன்னு கேக்கறாரு
சிப்ஸ்சு சிப்ஸ்சு தா பொட்டேட்டோ சிப்ஸ்சு மரவள்ளிக்கெழங்கு சிப்ஸ்சு மொறு மொறுன்னு முறுக்கு காரா சேவு பிஸ்கட்டு அந்த மாறி இருந்தா நீ எவ்ளோ வேணா குடு அம்மா நா சாப்பிட்றேன்னுவா
கூல்ல அலோவ் பண்ண மாட்டாங்களே
அலோவ் பண்றாங்களே னா அதுக்காக ரொம்பன் இல்ல ஆனா
சொல்லி தா அனுப்புவாங்க ப்ரி இந்த ப்ரீ கே ஜி ன்றதனால அவ்ங்ளால ப பசங்க கிட்ட சொன்னாலு அந்த அளவுக்கு அவ்ங்ளுக்கு புரியாது அதுக்கப்றோ எல் கே ஜி ல்லா பொய்ட்டா இதெல்லா கொண்டு வரக்கூ துன் சொல்லுவாங்க
ம் ம் தோ இருங்க நா கால் பண்ட்டுமா ஒர் நிம்ஷோ சரிங்க ம்